வணக்கம் இரவு வணக்கோ நான்பா என்ன போட்டுறீங்க
ஆஹ் சும்மா தா நன்பா வெளியே படுத்துட்டு வானத்த பாத்துட்டு அப்டியோ படுத்துருக்க நன்பா
செரி செரி நண்பா வீட்டல எல்லா என்ன பண்றாங்க நல்லா இருக்காங்களா
எல்லாருமே நல்லா இருக்காங்க நண்பா அங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க பா வீட்ல எல்லாரு சாப்டாங்களா
உம் எல்லாருமே சாப்பிட்டு படுத்திருக்காங்க அங்க எல்லாரும் சாப்டாங்களா
ஆஹ் சாப்ட்டாங்க நம்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க
ஓகே நண்பா நீங்க உருக் போலீங்களா
இல்ல நன்பா ஒரு சின்ன ஒரு துயரமான செய்தி வந்தது அதுக்காக அவங்க அம்மாவு அப்பவு போயிட்டு வந்தாங்க அம்மா அங்கதா இருக்காங்க அப்பா மட்டு இங்க வந்துட் டாங்க அம்மா நாளைக்குதா வருவாங்கப்பா நீங்க வேலக்கெல்லா போயிட்டு வந்து நண்பா
ந போயிட்டு வன்ட நன்பா நீங்க போயிட்டு வன்டிங்களா
ஆஹ் போயிட்டு வன்ட நண்பா இன்னகி நாளைக்கு தா நன்பா உம் எதாது யோசி வச்சிருக்க நாளைக்கு என்ன பண்ணலான்னு விடுமுறைநாள்னு
இல்ல நன்பா அதாது நன்பா வீடு கட்லா இருக்க நானு அருலு
நன்பா
அதா நன்பா என்ன பிளானு எப்படி கட்டுறது மேஸ்திரி விட்டு கட்டலாமா இல்ல இன்ஜினியரிங் விட்டு கட்டலாமா இல்ல எப்படி கட்டுறதுன்னு பிளானிங்கே தெரியலண்பா உங்களுக்கு ஏதாச்சு ஐடியா இருக்காநண்பா
நண்பா நீங்க எது பண்றதா இருந்தாலு நல்லா யோசிச்சி முடிவு பண்ணுங்க நண்பா தெரிஞ்சவகல வச்சு மூவ் பண்ணுங்க நண்பா ஒண்ணில்ல நண்பா நீங்க இஜ்ஜினியரிங் வச் சுவியர் போறதா பொரியாளர் வச்சு போய்கங் நண்பா பொரியாளர் வச்சு நீங்க போயிட்டீங்கன்ன நண்பா ஆஹ் சொல்லு நண்பா
பொறியாளர் வச்சு போனோம்னா ண்பா இந்த டைம்னா அந்த டைமுகுள்ள முடிச்சு குடுத்துருவாங்க நண்பா அந்த டைமுக்கு மேல போச்சுன்னா அதுக்கு தகுந்த அதுக்கு தகுந்தது நம்மளுக்கு அமௌண்ட் இது பனங்கி நம்ம கொடுத்துருவங்க நண்பா அதே பத்தன அந்த லோக்கல் ஆள்கள வச்சு நம்ம பண்ண நா ஐய அ வேலைய இழுத்துகிட்டேப் போங்க நண்பா இருந்தாலு வேலைய முடிச்சுறுவாங்க அனா ரொம்ப இழுத்துட்டு போவாங்க காசு ரொம்ப
நமக்கு தா நட்டமாகு நண்பா இழுத் திட்டு போவாங்க வேல அதிகமா நடக்காது நம்ம நெனைச்ச டைம்ல எதுமே நடக் பத்தாது நண்பா ஐய்ய இன்ஜினியர வச்சு பண்ணிர் போய்ட்டே இருக்கணூ நண் ப நென நம்ம நெனைச்சத விட அவங்க நல்லாவு பொண்ணி தருவாங்க ஏன்னா அவங்க நம் நெனைக்கிற இதுல பண்ணுவாங்க நண்பா நம்ம இந்த மாரி எங்ளுக்கு வேணூ அப்டின்னு சொன்னாவே அவங்களே ஒரு திட்டம் போட்டு குடுத்துருவாங்க நண்பா
ஆமாம்பா அந்த திட்டத்த அப்டியே கைப்பேசிலே காட்டுறாங்க நண்பா இது மாரிதா உங்க முன்னா வீடு இருக்க போது முன்னாடியே அந்த திட்டத்தில இங்க இது இது இங்க இருக்கப்போ எல்லாமே காட்டிட்றாங்க இதுல எப்டி இருக்கோ அது எல்லாமே பண்ணிற்றாங்க நம்பா என்னன்ன குவால்டீல இல்லை என்னன்ன அந்த தரத்துல யூஸ் பண்றாங்க எல்லாமே அவங்ளே எல்லாமே சொல்லிற்றாங்க
ஆமா ஆமா நண்பா ஆமா ஆமா நண் இப்ப இப்ப நீங்க வந்து எந்த மாரி நம்ப எவ்ளோ செலவுல பண்ணலான்ட் கட்டலான்ட்ருக்கீங்க எந்த மாதிரி கெட்லான்ட்ருக்கீங்க
நொவ் தோராயமா ஒரு முப்பத்தஞ்சு லட்சத்தில கட்டலான்ட்டுக்க நண்பாம்
நல்லது நல்லது நண்பா ரொம்ப அருமையான செலவு தா நீங்க எப்படிங்க கீழ எத்தன அ ரூம் வேணு மேல எத்தன ரூம் வேணுமா இல்ல கீழ மட்டு தா போட்றம்
நண்பாக் கீழே பாத்தீங்கன்னா நண்பா ஒரு ஹாலு நண்பா ஒரு கிச்சன் நண்பா ரெண்டு ரூம் ண்பா மேலயு அதே மாரி நண்பா அவ்ளோதா நண்பா ஆனா வெளிய பாக்குறப்ப ஒரு நல்ல ஒரு பாக்றக்கே நல்லா இருக் கு நம்பா புதுசா இருக்ற மாரி இருக்கனு ம்பா
பரவால்ல பரவால்ல நண் வா உங்ளுக்கு எடோ இருக்குங்களா நண்பா
ம் இருக்கு நண்பா ரெண்டு செண்டு இருக்கு நண்பா இந்த ரெண்டு செண்ட்லதா கட்டலான்ட்ருக்க நண்பா
சேரி சேரி நண்பா நல்லது ம்பா ம் நீங்க அதா நாமா இப்ப நீங்க இன்ஜினியர் வச்சு போயிட்டீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா நீங்க என்ன எடோ வச்சிருக்கீங்களோ அந்த எடத்திக்கு தகுந்த மாரி அவங்க பிளான்ல்லா போட்டு உங்ளுக்கு ஆனா இதோ பண்ணி குடுத்துருவாங்க நண்பா
கரெட்ன் ஆனா மாத்தப்பு உம் ம் இந்த வடக்கு பாத்து கத்துறதெல்லா ஸ் ஆகாது செட் ட எது ஆகாதுங்றாங்க நம் அத பத்தி நீங்க என்ன நனைக்
இல்ல இல்ல நண்பா வடக்கு பாத்து இருக் இருக்கறதா நண்பா நல்லது தெக்க பாத்துதா இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நண்பா
தெக்க பாத்த அதுவு அது ஒரு ச சம்பிரதாயமா அது பாக்குறாங்களா நண்பா அதலா
ஆமா நண்பா ஏன்னா அது வந்து சில பேத்துக்கு வந்து அந்த வாசல் வந்து ஒண்ணு கெழக்க பாத்து இருக்கணு இல்லேனா வடக்க பாத்து இருக்கணு சொல்லுவாங்க நண்பா ஏன்னா தெக்க பாத்து இருந்ததுன்னா தெக்க பாத்தா வடக்க பாத்தா
வடக்கதா நண்பா நா கேள்விப்பட்டிருக்கே எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பால்லா சொல்லுவாங்க வடக்க பாத்து வீடுதா எங்களுக்கு செட் ஆகல அப்டின்னு சொல்லிருவாங்க நண்பா
சேரி சேரி நண்பா அப்ப வடக்கையாதா இருக்கு நண்பா ஆமா நண்பா வடக்குத்தா வடக்குதா வடக்குதா நண்பா இல்ல நண்பா இல்ல நண்பா இல்ல நண் தெக்க பாத்துதா நண்பா இருக்கக்கூடாது தெக்க பாத்த வாசல்தா இருக்கக்கூடாது நண்பா வடக்கு கிழக்கு இது ரெண்டு செட் ஆகு நண்பா பா மத்தபடிக்க தெக்க பாத்து ஆகாது நண்பா மேக்க பாத்து ஆகாது நண்பா
அதா நண்பா அதுதா அதுல ஏதோ பாக்குறாங்களா நண்பா இல்ல பாக்காம கட்டலாமா நண்பா அதா
இல்ல நண்பா அதுதா நண்பா மெயினு நீங்க இப்போ உங்க வீடு வாசல் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு ஒன்னு கிழக்கு பாத்த மாரி வாசல் வேணு இல்லைன்ன தெப்ப இது வடக்கு பாத்த மாரி இருக்கும் நண்பா இந்த ரெண்டு இது இருந்தா தாநண்பா அந்த அதோட அமைப்பே வரும் நண்பா
ஓகே நண்பா அதா நண்பா கேட்டே அதுவு இல்ல நண்பா‌ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அ கட்றதே பாத்தீங்கன்னா செங்கலு வச்சு கட்டுறாங்க ஆளாபிலாக் கல்லு வச்சு
ஆமாங்க இப்ப நீங்க புதுசா பாத்தீங்கன்னா இது ஒரு சிமெண்ட் கல்ல மாரி ஒண்ணு விச்சு கட்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா செங்கல் ஆமாங்க செங்கலவுடவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க அதெல்லா ஆனா ரேட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக் கம்மியா தாங்க இருக்கும்
ஆமா நண்பா அதுவும் நா பாத்தெ நண்பா
நம்ம என்னதா நம்ம அந்த கல்லு இந்த கல்லுனு போனாலுமே செங்கல் மாரி வராதுங்க
ஆமாங்க அதுவும் கரெக்ட்டு தாங்க ஆனா அது வெல கொஞ்சோ அதிகமா இருக்குங்க பட்ஜெட் ஃவைஸ் பாக்குறப்ப எயிட்டி ஃபைவ் லாக்ஸ் இவ்ளோ பண்றது பெருசுங்க ஆனா அந்த கல்லு வைஸ்ல பாத்தீங்கன்னா அமௌன்ட் அதிகமாகரங்காட்டி
காரர் உண்மதாங். உண்மைதாங்க நீங்க நீங்க கீழேயும் மேலையும் சேந்து எடுக்குற மாரி இருந்ததுன்னா நீங்க சொன்ன முப்பத்தி அஞ்சுங்கிறது கொஞ்ச கம்மியா தாங்க இருக்கும் ஒரு நிம் நா நெனக்கிறது என்னன்னா ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சுக்கு நீங்க. ப்போ சொன்னீங்கன்னா உங்க திட்டத்துக்கான இது கரெக்டா வருங்க.
இல்லேங்க நண்பர் ஒருத்தர்க்கு சொன்னாரு பாத்தீங்கன்னா இது இது ஆலம்பிழாக் கல்ல வச்சு பண்ணிக்கலாங்க ஆனா பாத்தீங்கன்னா இது நம்ம வந்து பூசுறது பாத்தீங்கன்னா சிமெண்ட்ல நல்லா பூசிடணு பொரிஞ்சுரு அப்புடிங்கிறாங்க. செட் ஆகாதுங்கிறாங்க அதங்கனா அது ஆளம்பிளாக்க வச் ச்சு கட்டறவங்கலு இருக்காங்களாம்மா.
இருக்காங்க இருக்காங்க கண்டிப்பா இருக்காங்க இருந்தாலுமே. நம்ம ஒரு நீங்க நம்ம நெனச்ச மாரி ஒரு. ங்க வீடு வேணுங்கும் போது உங்களது செங்கல் தாங்க கரெக்டா வரு
செங்கல்தா கரெக்டா வருங்குறீங்களா.
ஆமாங்க.
ஆமாங்க நானு அதாங்க நெனக்கிறே
சேர் செரிங்க
செங்கல்லு ஆலோப்ளாக் கல்லு எதோ ஒன்னு நல்லதா பாத்து தாங்க கட்டணு நீங்க எது மாரிங்க வீடு கட்டிருக்கீங்க
சொல்லுங்
நீங்க நீங்க எது மாரி வீடு கட்டிருக்கீங்கண்ண
நா வீ டு கட்டறதுக் தாங்க யோசிச்சுட்டு இருக்க நானு தம்பியு நானு தம்பியு பாத்தீங்கனா வீடு கட்ற மாரி தா பிளானுங்க நீங்க சொன்ன மாரி தாங்க கீழயு மேலயு ஒரு ஒரு குடும்போ கீழ இருந்துக்கலா ஒரு குடும்போ இன்னோரு குடும்போ பாத்தீங்கனா மேல இருந்துக்கலா
நானு அதே கான்சப்ட்டு தாங்க அதே பிளான் தாங்க.
ஆமாங்க இப்ப நீங்க சொன்ன மாரி தாங்க ரெண் ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அதே மாரி மேலயு ஒரு ரெண் ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனுங்க ஒர் சின்ன சின்னதா ஒரு பூஜ ரூமுங்க. . கீழ பாத்தீங்கனா போர்த்திக்கோ பாத்தீங்கனா கார் நிப் பாட்ருக்கு வண்டி நிப்பாட்ருக்குங்க. அவ்வளதாங்க மத்தபடி பெருசா எதுவு எதிர்பாக்கலீங்க சிம்பிளாவே இருந்தா போதுங்க இதுவே பாத்தீங்கனா முப்பது முப்பத்தஞ்சு நாப்பது நாப்பத்தஞ்சு இந்த ரேஞ்சுக் வந்துருங்க அவ இஞ்சினியர் வெச் ச்சு தாங்க இதெல்லா வ, பேசி
ஓகேங்க
அஹ் சேரிங்க
பை க்கெடுக்கலான்ருக்கங்க அதா எ என்ன வாகனோ எடுக்கலான் சொல்லி
ஏ உங்களுக்கு நீங்க எ, எந்த மாரிங்க எடுக்கலான்ருக்கீங்க நீங்க அ, மைலேஜுக்காக எடுக்கறீங்களா இல்ல சிசிக்காக எடுக்கறீங்களா இல்ல எந்த மாரி எடுக்கறீங்க
கிலோமீட்டரு அதிகமா கெடைக்கற மாரி பாத்துட்ருக்கங்க
ஏ
ஆமாங்க
வேற எடுக்குறீங்கன்னா சீ டி சீ பி ங்காவவே எடுத்துக்கங்க எண்பது வரைக்கு கெடைக்கும்ங்க
எண்பது கிலோமீட்டர் வரைக்கு போகுங்களா
புதுசா எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிட்டி புதுசு எடுத்துக்குங்க
யாராச்சு உங்க நண்பர்கள் யாராச்சு வச்சிருக்காங்களா அது மாரி பைக்க
புதுசா எடுத்தது பாத்தீங்கன்னா எ சித்தப்பாவே வச்சிருக்காருங்க அவரு எடுத்து வந்து காட் னாருங்க நல்லா தாங்க இருந்தது நீங்க இல்லை எண்பது மைலேஜுக்கு மேலே வேணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆ நீங்க புதுசு எடுக்கலா செகண்ட்ஸ் எடுக்கணு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஹண்ட்ஸ்லயே எடுத்துக்கலாங்க பதினஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சு மேட பட்னில எடுத்தீங்கன்னா எ முப்பத்தஞ்சு தொண்ணூறு வர கெடைக்குங்க
ஓகேங்க
சேரிங்க
உங்களுக்கு முன் அனுபவமா எல்லா உம் அனுபவமெல்லா இருக்குமாட்டங்கதுங்க உங்களுக்கு
அப்பற எல்லா போய் பழக்கி பழகி வச்சுக்கறதாங்க
சேரி ஓகேங்க நீங்க தூங்கலீங்களா
இல்லங்க இனிமேல தாங்க தூங்கோனு கொஞ்ச வேலை இருக்கு வேலய மு செத்தாங்க போங்க
சேரி ஓகேங்க நல்லா சாப்ட்டீங்களா
இல்ல இல்ல இனிமே வேலை இருக்குங்களா ஆ சாப்ட்டாங்க
ஓகே ஓகேங்க எனக் இல்ல இல்ல எனக்கு கொஞ்ச வேலை இருக்குங்க அத முடிச்சு வச்சுட்டு தூங்க வேண்டியதாங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லாங்க
சேரி ஓகேங்க நாளைக்கு பிளான் இல்லைங்க
ஆஹ் நாளைக்கு எந்த பிளானு இல்லைங்க ஏன்னா அம்மாவு ஊர்ல இருக்காங்க அப்பாவு வேலைக்கு போயிருவாங்க நா மட்டுந்தாங்க வீட்டுல இருப்பே வேற என்னங்க பிளானு ஒரு பிளானு இல்லைங்க வெளியு போறதல்ல இப்ப முன்ன மாதிரி நா ப்ரெண்ட்ஸ் கூடல்லா சேந்து வெளியே போயிட்டு இருந்தேங்க மு ன்ன முன்னல்லா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடில்லா எங்கயுமே பசங்க கூடதா சுத்துவே நைட்டு வர்றக்கு லேட் ஆகு எல்லாமே பண்ணிட்டு தாங்க இருந்தே இப்ப ஒரு ஒ ஒரு வருஷமாவே எல்லாத்தையுமே அவாய்ட் பண்டேங்க
ஏங்க நண்பர்கள் கூட போறதல்ல போ வேண்டிதான
போயிட்டுதா இருந்தனுங்க ஒரு சின்ன மனஸ்தா அது எனக்கு படிக்கலீங்க அவங்க பண்ணதுங்க ஆனா வெளியே போவே எனக்கு மனசு வரமாட்டிங்துங்க
சேரிங்க நண்பா உங்க கூட பேச்சுனதுல ரொம்ப சந்தோசமா இருக்கு நண்பா மீண்டும்
கண்டிப்பா கண்டிப்பாங் கண்டிப்பா மீண்டும் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் நன்றி வணக்கம் ஓ நண்பா